ஆ குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ஆ ஃபைன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் ப்ரோ
ஆ அண்ணா பண்றீங்க
நாங்க சும்மாதா இருக்கோ
சும்மாதா இருக்கீங்களா சேரி ஆ உங்க ஒர்க் பண்றே ப்ரோ அ ஆமா ஆமா ஒர்க் பண்றே உங்க ஃபேவரட் பிளேஸ் என்ன ப்ரோ
என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸுங்ளா
ஆ ஆமா
ஃபேவரட் ப்ளேஸ்னா கோவா போயிருக்கே ஆல்ரெடி ஆ
ஷேர் பண்ண முடியுமா நா போனது இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கோவால வந்து பாத் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அ பீச்சஸ் தா நெறையா ஃபேமிலியர் அங் ங்க ஆ ஆமா ஆமா பீச்சு கேம்ஸ்ஸு
செரி ஆ ஆ ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் சொல்லவே வேணா அதுவு பசங்களுக்கு ஆ ஆ செரி
பாத்தீங்கன்னா நெறையா ஃப்ராட்டு ஃப்ராட்லெட்லா இருக்கு அங்க நம்ம வந்து கவனமா இருக்கணு அ எந்த நேரத்துல எப் எப்புடி வந்து ஏமாத்துவாங்க எப்புடி நம்ம ஏமாறுவோன்றதை
கே உங்களுக்கு எதுவு அந்த மாரி சீட் பண்ணி ஏமாந்துருக்கீங்களா எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஏமாந்துருக்கீங்ளா
நா டென் டேஸ் அங்க ஸ்டே பண்ணிருந்தே
சரி அ யாரு கூட நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க
மேக்ஸிமம் நா மாடலிங் பண்ணிட்ருக்கும் போது அங்க ஷோஸ்
மாடலிங் பண்றீங்களா
ஆமா ஆமா
ஆ நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ ஆல் த பெஸ்ட் வாழ்த்துகள்
இப்போ இல்லைங்க நா ப ப வைண்டப் பண்ணியாச்சு ஆ இப்ப பண்ணிருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தா அப்போதா போனது டென் டேஸ் வந்து அங்க ஷோ இருந்ததனால அங்கேயே ஸ்டே பண்டுருக்கும் போதுதா நா அந்த ஃபஸ்ட்டு போயிருந்தே பாஹா அப்டின்ற இடத்துக்கு கார்ல போக வேண்டியதா இருந்து ட்ராவல்ஸ்
சரி ஆ
அது இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகமா சொன்னாரு அப்றோ அங்க தமிழ் தமிழ் தெரிஞ்சவுங்க ஒருத்தர் இருந்தார் டிரைவரு அப்றோ அவரு கைட் பண்ணாரு கம்மி ரேட்லே நா போனோ அந்த இடத்துக்கு
ஆ
ம் அதனால அ சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தினவன் கண்டிப்பா நமக் கண்டிப்பா ஏமாந்துருவோ ஏனா நமக்
அ ட்ராவல் அலௌன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ்வா வாங்கிருக்காங்க இது உங்களுக்கு இதாருக்கு ஆனா நீங்க ஏமாறலதான அந்த இடத்துல
இல்ல அந்த இடத்துல ஏமாறல இன்னோரு இ
ஆ இன்னொரு இடத்துல ஏமாந்துட்டீங்களா ஃபுட்ல நம்ம எதுவு பண்ண முடியாது ப்ரோ அது நம்ம சாப்ட்டு தா ஆகணு ஆ
சேரி நம்ம சாப்பாடுன்றனாலதா நம்ம வாங்கியாச்சு ஆனா அது நம்மள பாத்த உடனே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்றாங்க போல இவங்க டூரிஸ்டா யாரு என்ன ஏது அப்டின்ட்டு
மேக்சிமம் லோக்கலாருந்தா எதும் கை வைக்க மாட்டாங்க டூரிஸ்டாருக்கிற பட்சத்துல முடிஞ்ச பில்ல கட்டி உட்ருவாங்க தலைல
கண்டிப்பா அதுக்கப்றமே தா அங்கருக்க கோவால இருக்க பசங்கலா ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்றோ அவங்கல்லா கைட் பண்ணாங்க அவங்க ஒரு எயிட் டேஸ் அப்றமா அவுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க சப்போட்ல தா இருந்துட்டு அப்றோ ரிட்டன் ஆனே நா
சேர் சேரி அங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அப்றோ நீங்க லாஸ்டா எங்க விசிட் பண்ணீங்க
நா லாஸ்டா நம்ம எங்க நம்ம தமிழ்நாட்டுல அதிகபச்சோ கொடைக்கானல் அங்கதா போய்ருக்கே
ஓகே சூப்பர்
நா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு கூட போனே ஆ எப் பயும் போலதா பெருசா அங்க சொல்றதுக்கு எதுவு இல்ல எப்பயு போல போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வ வந்தோம் நீங்க மதுரை வந்ததுண்டா
மதுரை வந்திருக்கேங்க
வந்திருக்கீங்களா ஆ ம மதுரைல எங்க எங்கல்லா சுத்தி பாத்துருக்கீங்க
மதுரை மீனாட்சி டெம்பிள் அந்த நாயக்கனார் அ பேலஸு
செரி
ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோ ஜஸ்ட்டு ஒரு அந்த ரெண்டு மட்டு தா விசிட் பண்ணோ அப்பயு கோவிலுக்கு வந்து டைம் ஆயிச்சு டெம்பிள் மு க்ளோஸிங் டைம் அப்டின்ட்டாங்க
அப்டியா அதனால செரியா பாக்கல
ஆமா ஆமா அந்த பேலஸ் மட்டு தா ஒஸ் பாத்துட்டு வந்தோ
ஆ செரி ப்ரோ செரி ப்ரோ செரி செரி ஆ உங்க லைஃப்ல லவ் அப்டின்ற எதுவு வந்திருக்கா லவ்வ பத்தி என்ன நெனைக்கிறீங்க
லவ்வ பத்தி என்ன நெனைக்கிறன்னா என்ன நம்ம சொல்றது வேண்டா வேண்டா ப்ரோ வேற நம்ம கேட்டுக்கலா விடுங்க அப்றோ இன்னைக்கி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க
இன்னைக்கி ஒர்க் வந்திருக்கே ப்ரோ எதுவு பிளான் இல்ல ஆக்சுவலா நேத் து நா லீவ் போட்டுருந்தே ஆ நேத்து போயிட்டு மதுரையில தா ஆ அழர் கோயில் போயிட்டு வந்திருந்தோ அழகர் கோயில் பழமுதிர் சோலை
ஓகே
அந்த மாரி விசிட் பண்ணிட்டே வந்திருந்தோ நேத் அதுலே டே ஃபுல்லா போயிருச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கி எதுவு ஹ இன்னைக்கி ஒர்க் வந்துட்டே ப்ரோ ஆ எட்டு மணிக்கெல்லா வந்துருவே உங்களுக்கு இன்னைக்கி என்ன பிளான் இருக்கு
இன்னைக்கி எரு ஒரு பிளான்னு இல்ல ப்ரோ நாளைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்கு சோ கொஞ்சோ வீட்ல வந்து ப்ரீப்பேர் பண்ணலாம்ட்டு ட்டுட்டு
டெட்டா
ஆமா ஆமா
டெட் எக்ஸாம் என்ன என்ன என்ன பண்ணிருக்கீங்க என்ன சப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க
நா பி எட் முடிச்சிருக்கே இந்த ஸ்பெ ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்டின் மாற்றுதிறனாளி பசங்கள முடு ச்சுருக்கு ஆமா ஆமா எம் பி ஏ பண்ணே செரி இதுவு பண்ணலா அப்டின்ட்டுதா
இல்ல இல்ல அதுல பி எட்ல உங்களுக்கு இது இருக்குல்ல சப்ஜெக்ட் இருக்குல்ல என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க பி எட்லல் இங்கிலீஷா இங்கிலீஷ் லிட்டரேச்சாரா சேரி சே எத்தனாவது அட்டம்ட்டு ஒங்களுக்கு
எதுங்க இதுவா டெட்டா
ஆ
டெட்டு நா லாஸ்ட் டைம் தா எழுதுனே ஜஸ்ட்டு ஒரு செவன் மார்க்ல போயிடுச்சு ஆ இப்ப செகண்ட் டைம் எழுத போறே
இங்கிலீஷ் லிட்ரேச்சர பொறுத்த வரைக்கு மேக்சிமம் கட் ஆஃப் மார்கெலா கம்மி தான கம்மின்தா நா கேள்விப்பட்டிருக்கே
டெட்ல அப்டி இல்லல்ல
டெட்ல அப்டி இல்லையா ஆ
டெட்ல்ல அப்டி இல்ல டீ ஆர் பீ டி ஆர் பீ அந்த மாரி கவர்மெண்ட் எக்ஸ் எக்ஸாம்லல்லா கொஞ்சோ கட் ஆஃப் இருக்கு டெட்ல வந்துட்டு அப்டில்லா ஈக்குவல் அன்ட்டு தா
சேர் சே எனக்கு டெட்டுக்கு டி ஆர் பி க்கு கொஞ்சோ எக்ஸ்பிளைன் குடுக்க முடியுமா
டெட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டுந்தா இது டீச்சர்ஸ் அந்தல ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்க ஆமா ஆமா ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்க்காக அவுங்க வந்து எலிஜிபில் லிட்டிக்காக வந்து ஒரு டீச்சர் அப்டி ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனு என்ட்ரன்ஸ் இல்லாமே வந்துருப்பாங்க
செரி
சரிங்ளா அவங்க இப்ப ஒர்க்ல இருக்கறவங்களுக்குமே வந்து வேலிடேஷன் வேணுன்றதுக்காக அந்த எக்ஸாம் எழுதணு டெட்டு அப்டின்றது ஆ ஓகேங்ளா டி ஆர் பி ன்றது வந்து டீச்சர் போர்டு ஹையர் லெவல் ஹையர்ஸ்ட் செகண்டரி லெவல்ல அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங்கே இல்ல வந்துட்டு இந்த பிஆர் டின்னு சொல்லுவாங்க எஜுகேட்டர் அப்டின்ட்டு அந்த போஸ்டிங்க்காக வந்து எழுதுவாங்க டி ஆர் பி வந்து ப்ரமோஷன் இப்ப வந்து டென்த்து லெவன்த் டுவல்த்து அத ஹேண்டல் பண்ணுறாங்க இல்லைங்ளா ஒரு மிடில்ஸ் லெவல்ல இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஹையர் செகண்டரி லெவல் போணு அப்டிங்கம்போது டி ஆர் பி வந்து அட்டன் பண்ணுவாங்க ப்ரமோஷன்க்காக ம் நீங்க முடிச்சதெல்லா ப்ரோ எக்ஸ படிச்சது என்னா படிச்சீங்க
ஆக்ச்சுலா நானு ஆ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தா முடிச்சே சிங்கிள் டிகிரி தா முடிச்ட்டு நா வந்து இங்க குரூப் ஃபோர் ஃபீல்டுக்கு வன்ட்ட
ஓகே சூப்பர்
ஆ குரூப் ஃபோர் ஃபீல்டுக்கு வந்துட்டு ஆனா ஒன் இயர் தா என்னால சர்வே பண்ண முடிஞ்ச்சு
ம்
அதுக்கப்பற ஃபேமிலி சிச்சுவேஷன் அதனால நா இது இந்த சைடு வந்துட்ட
ஓ
மெடிக்கல் ஃபீல்டு சைடு வந்ட்ட ஆ அதா ப்ரோ ஒன்னியர் தா நா சர்வே பண்ணே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல்ல ஒன் ஃபிப்டி ஏ போட்ட
ஓகே
ஆ அதுக்கப்பற பிசி நா ட்ரை பண்ணே டி என் எஸ் ஆர் பி ட்ரை பண்ண மூணு எக்ஸாம் மூணு அட் ட்டம்ப்ட் கிளியர் பண்ண ஆனா ஆ ஆ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அட்டெம்ப்ட் வந்துட்டு சும்மா நார்மலா அதாவது குரூப் ஃபோர் படிச்சவங்க எப்பவுமே எனக்கு ஒரு நார்மல் ட்ரை பண்ணுவாங்க சும்மா பண்ணுவோ
ஆமா அ அ
இந்த மாரி ட்ரை பண்ண ஆ இந்த மாரி ட்ரை பண்ணப்போ பாரானே ஆனா பிசிக் இருந்துட்டு ட்ரை பண்ணல ஆ ஃபர்ஸ்ட்டு போவேல்ல அட்டன் பண்ணவே இல்ல செகண்ட் டைம் போனே எனக்கு கெடைக் க்கல ஐ மீன் அந்த அளவுக்கு நா எலிஜிபிளா இல்ல சும்மா போய் அட்டன் பண்ணதுனால சும்மா போவோ என்ன இப்
எப்டி பிசிக்கல் அப்டின் போது என்ன மெடிக் க்கல் சைட்ல இதுங்களா இல்ல ஹைட் வைஸ் இந்த பாடி
ஹை இல்ல இல்ல அதெல்லா ஓகேதா இருக்கு எனக்கு வந்துட்டு ரோப்ல இதாயிடுச்சு
ஓகே ஓகே
ஆமா தேர்ட் அட்டம்ப்ட் சேம்‌ அதே மாரில தேர்ட் அட்டம்ட் இன்னு ரிசல்ட் எதுவு வரல எழுதிருக்க பிசிக்கல் பண்ணிட்டு வந்திருக்க
ஆ
ஆ இப்ப கவுவர்மெண்ட் மார்றதுனால இன்னு கொஞ்சோ சர்வே ஆயிடுச்சுன்னு கொஞ்சோ இழு இது இது பண்ணிட்டாங்க
ஓகே ஓகே என்னா இப்பதான வந்திருக்காங்க இல்லயா
ஆ ஆமா இன்னு எப்ப போடுவாங்க எப்ப போடுவாங்கன் தெரியல ஆக்சுவலா எனக்கு எஸ் ஐ கீழதா ரொம்ப ஒரு இதா இருக்கு ஆனா அதுல ஒன்னும் ஒன் டைம் கூட சிக்க மாட்டேங்குது எனக்கு எக்ஸாமே சொதப்பிடுது
ம் ஒரு சிலருக்குல்லா லக்குல அடிச்சிட்டு போய்றாங்க
இல்ல ப்ரோ ‌ இந்த கிளாஸ் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு லக்ல அடிக்க சான்ஸ் இல்ல ஏனா வேகன்சி ரொம்ப கம்மியா போட்டாங்க இந்த இந்த கவர்மெண்ட்ல
ம் ம்
அதனால ரொம்ப கஷ்டமா இருச்சு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாதான் இருந்துச்சு
ஓகே ஓகே ஓகே
இந்த டைம்மாவது ஒரு இந்த சி எம் எப்டி வேகன்சி போடுவாருன்னு தெரியல நல்ல வேகன்சி போட்டா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன்
கண்டிப்பா கண்டிப்பா என் ஃப்ரெண்டோடைய அண்ணன் தான் சும்மா ஜஸ்ட் செகண்ட்ட்டம் தான் போனாப்புல பஸ்ட்
எது எதுக்கு டின சர்ப்பியா இல்ல எஸ் ஐ லெவலுக்கா
எஸ் ஐ லெவலுக்கு தான்
ஓ எஸ் ஐ லெவளோ எனக்கு அந்த மார்ல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ நா
ஃப்போர் இயர்ஸ்சு
அப்படியா அப்ப ஈஸி ப்ரோ ஃப்போர் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு கூட ஈஸினு சொல்ல முடியாது ஆனா இப்போகியும் அப் அப்போக்கும் கம்பர் பண்ற மோது கொஞ்சம் அப்போ பெட்டரா இருந்துச்சு
அதேதான் அவரு நான் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு லக்கு தான் எனக்கு ஜாப் கிடச்சது அப்படின்ட்டு ஏன்னா பஸ்ட் அட்டம்லாம் அவ்ளோ ஒரு சின்சியாரிட்டியா இருந்தாரு ஆன பட் கிடைகல அது ஆ ஜாப் கெடச்
செரி ஆ ஆ எங்களுக்குல்லாம் லக் அடிக்க மாட்டிங்குது
ம் ம் சென்னை சைட்ல தான் இருக்காருப்போ
ம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டி ஆர் பி இங்க டெட் மாதிரி சென்ட்ரல் கவுர்மெண்ட் ட்டுக்கு எது எலிஜிபிள் எக்ஸாம் இருக்கா ப்ரோ உங்களுக்கு
எங்ளுக்குங்களா
ஆமா டி ஆர் பி இப்ப டெட் எழுதுறீங்க டெட்டு வந்துட்டு டெட் தமிழ்நாட்டுக்கான எல்ஜபள் அதே மாரி ஹோல் இந்தியால எழுதுற வ ம ம ஏதாது செட்மன்ட்ல இல்ல இந்த ஒன்னே போதுமா
சென்ட்ரல் கவர்மண்ட் இல்ல இல்ல நம்ப இந்த லைனுக்கு இது மட்டும் தான் ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போற அளவுக்குல்லாம் இல்ல
அப்படியா சேரி சேரி சேரி
ஆமா ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற அளவுக்குலாம் எக்ஸாமினேஷன்
நாளைக்கு தான உங்களுக்கு எக்ஸாமு நாளைக்கு தான சொன்னீங்க நாளைக்கு ஆல் த பெஸ்ட் நல்லபடியா எழுதிட்டு வாங்க நல்லபடியா டீச்சர் ஃபீல்டுக்குள்ள போங்க உங்களனால நாலு பேருக்கு நல்லது நடந்தா நல்ல பெட்டரா டீச் பண்ணுங்க ஓகேவா ஓகே ப்ரோ என்ன ஆஹ் ஆஹ் எனக்கு நல்லா போது ப்ரோ இந்த ஃபீல்டே நான் செட் செட் ஆயிடலாம் னு பாக்கறேன் செட் ஆக்கிடலாம்னு பாக்குறன் ஒரு வேல கவர்மெண்ட்ல செட் ஆகல அப்படின்னா இந்த ஃபீல்ட்லே செட் செட் ஆயிக்கலாம்னு பாக்குறன் பெட்டர் இன்கம் வருது
செரி செரி ப்ரோ செரி ப்ரோ இருங்க ஒரே நிமிஷம் கூப்பறேன்
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ